எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஓ நல்லா இருக்கே
சாப்டீங்ளா
ஓ சாப்ட சாப்ட நீங்க சாப்ட்ருக்கீங்ளா?
ம் ஆமாங்க என்ன சாப்டீங்க?
நா வந்துட்டு என்ன சாப்டே இன்னக்கி நெறைய ஒரு விருந்து மாதி ரி நறைய இருந்துச்சு என்னன்னா தயிர்ஸ் அப்புடியா
சம்ச்சனா
ஓ சேரி சேரி இங்க வந்து தயிர் சாப்பாடு என்னது
ரெசிபி சொல்லட்டா?
ஆ சொல்லுங்க
நா இன்னிக் பருப்பு சாத செஞ்சே
ஓ எப்புடி செய்னு பருப்பு சாதொ?
பருப்சோறு சூப்பரா இருன்ச்சு எல்லாருமே சொன்னாங்க வீட்ல அத்தன பேருமே இந்த மாரி ஒரு பருப்ப சாப்டதே இல்ல வாவ் அப் பிடின்னாங்க அது ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துருச்சு குக்கிங்‌ கே காம்படிஷன் போலான்
ஓ குக்கிங் காம்படிஷன் போற அளவுக்கு உங்களுக் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா?
குக்கிங் காம்படிஷன் அப்ள பண்ணிருக்கே நானு ஏற்கன்வே
ஓ அத வின் பண்ணிருக்கீங்ளா இல்ல சும்மா அப்ளிகேஷன் மட்டு தானா
நானு அதுல வந்து மூணு ஸ்டேஜ் முடுச்ட்டனா இல்லெல்லெல்ல நீங்க விஜய் டி வி பாப்பிங்ளா?
விஜய் டி வில்லா பாக்க மாட்டேங்க
அதுல ஒரு ஷோ வருங்க அதுல நானு குக்கிங்க்கு போறங்க
ஓ குக்குவித்து கோமாளி
அதேதா அதுல இப்ப ரீசண்டா இப்ப வர சீசன்ல நாந்தா குக்கா இருக்கங்க
அப்புடிங்ளா உங்ள நா பாத்ததே இல்லங்ளே
ளா உக்காரப்யா சே சும்மா ட்ரயல் வீட்ல எதா சமைக்க மாட்டெனா சேரி பருப்பு சாத செஞ்சு குடு க்லான் செஞ்சே ஏனா எங்க செஃப் எங்ளோட ஜட்ஜு வந்து அவரோட அவர் சொல்லுவாரு பருப்பு சாத வந்து கோயம்புத் ஒரு எடத்தோட ஃபேமஸ் அப்டி இப்டின்னு
ம்
அதனால அவரோட இது செஞ் பருப்புசாதம் எப்பிடினா தக்காளி வெ ங்காயம் தேவையான அளவு கட் பண்ணிக்கனு
தேவையான அளவு தேவையான அளவுனு எல்லத்திட்டியுமே சொல்றே எவ்ளோ தேவையான
ஓ எத்த ரெண்டு பேத்துக்கு பண்றீங்களா ஒரு ஒன்ற வெங்காயோ ஒரு ஒரு தக்காளி. குட்டி தக்காளி எடுத்துக்கோங்க ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறோ வந்து கடா வலைக், குக்கர வந் து அடுப்புல வச்சிட்டு. அதுல வந்து எண்ணெயு, நெய். ஜூ நெய்தா டேஸ்டே குடுக்கு
எண்ணெயு, நெய்யு ஒட்டுக்கா ஊத்தனுன்னா ஒரு மாரி பேட்ஸ் சுமெல் வர ஆரம்பிச் சிரு இல்லங்க ம் ம் அப்பிடியா வராதா நா எத்தன நாள் வரும்னு நெனச்சிட்டு இருந்தே.
இல்ல இல்ல இல்ல நெய்யு, எண்ணெ ஊத் ட்டு அதுல கடுகு போட் போடறவங்க போட்டுக்கலா நா கடுகு போடுவே
ஏ கடுகு கடுகு மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்க.
கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பிளேவர் குடுக்கு.
என்ன பிளேவர் தருது கடுகு சாப்ட்டாலே
சாப்ல்லா அது ஒரு தாளிச்ச ஒரு இது கெடைக் க்கிமா அது. க்கு கேளுங்க ரெசிபி மறந்துருவே. கடுகு போட்டு பட்ட ஆ போட்டிருக்கோங்க அது கூட வெங்காயோ போட்டு வனக்கிக்கோங்க தக்காளி போட்டு வனங்கிட்டு
ஆ
ஆ ம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் உப்பு.
ஆ
போட்டு வணக்கிட்டு சிம்புளானத் ஆ லைட்டா மொளகாத்தூள் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க சாம்பார் பொடி போடுவீங்க சாம்பார் பொடி போடம் போது அதே மேட் காராமா இருக்கு உங்களுக்கு தேவையான அளவு காரம் பொறுத்து நீங்க மொளகாத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறோ ஒரு கப் அரிசினா ரெண்டு கப் தண்ணி ஊத்திட்டு கொதுச்சக்கப்பறோ சாம்பார் தூள் போட்டு கொதிக்கணு கொதுச்சுட்டு அரிசி பருப்பு ஊற வெச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு ஒரு மூணு விசில் விட் ட்டு எறக்கும் போது மேலயும் நெய்ய சாரலா ஊத்துனீங்கன்னா அப்பா அப்டி இருக்குங்க
ஓ ஓகே ஓகே அந்த மாரி இருக்கு சூப்பரா இருக்கு
உங்க வீட்டு ரெசிபிலா சொல்லி குடுங்க எனக்கு நா குக் வித் கோமளில போய் நானு நெக்ஸ்ட் இது அதும் ம்
எனக்கு அந்த அளவுக்கு சமைக்கவல்லா தெரியாதுங்க சும்மா எது எதோ பண்ணிட்ருப்ப மெயின் எனக்கு மேகி செஞ்சா எனக்கு ரொம்போ புடிக்கு
அது தவுரங்க அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப கேடுங்க
ஆமா ஆனா எனக்கு மேகி தா ரொம்போ புடிக்கு மேகி எனக்கு இன்னைக்கு பானிபூரி சாப்படுன் ரொம்ப ஆசையா இருக்கு எங்க அக்காவ் கூட்டிட் போங்கடி கொஞ்சோ பானிபூரி வாங்கி குடுங்க சொன்னா கேக்கவே மாட்றாங்க
அப்டிங்களா சேர் சேரி அவுங்க ஒடம்பு நல்லதுக்கு கூட்டு போகாம இருக்காங்கன் தெர்ல
இல்ல இப்ப அவுங்க வந்து ரெண்டு பேரு ஜிம் சேர்லான் இருக்காங்க
ஆ
அவுங்க ரெண்டு பேரு ஜிம் சேர எடத்துக்கு கீழ தா பானிபூரிக்கட இருக்கு ஆனா‌ அவுங்க நெனச்சா டெய்லி சாப் டுதா வருவாங்க எனக் தெரியு என்னை வுட்டு சாப்
இல்ல இல்ல இல்ல சாப்ட மாட்டாங்க ஏன்னா ஒருத்தவங்க ஜிம் போயிட்டாங்கன்னா அவுங்க கட் கட்டுப்பாடு கட்டுப்பாடா இருப்பாங்கன் நா கேள்விபட்ருக்கேன் நானு ஜிம் போறங்க
ஹும் எனக்கு அதெல்லா தெரியாதுங்க இன்னைக்கே நீங்க போங்க போய் பானிபூரி சாப்டுங்க ஜிம்ம வந்து பிரிவியூ பாத்துட்டு வந்துர்லாங்க ஜிம்லா எப்டி இருக்கு எல்லாம் பாத்துட்டு வந்துர்லா என்ன சொல்றீங்க எனக் பானிபூரி மட்டு வாங்கி குடுங்க இருவது ரூவாய்க்கு போது
அப்டின் அவங்கள உக்கார சொன்னீங்களா
ஆமா அவுங்களே கேக்கவே மாட்றாங்க
ஏங்க கேக்க மாட்டிங்கிறாங் கூப்ட்ருக்க வேண்டிதான வாங்க வாங் போலானு
பானிபூரிதான கேட்ட
நீங்க அப்ப வண்டி எடுத்து போ வேண்டிதான உங்களுக்குதா வண்டி ஓட்ட தெரியும்ல
எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது
அச்சுசச்சு ஏங்க
அது ஏன் தெரில எனக்கு ஒரு பயம் வண்டி ஓட்
நீங்க எவ்வள் ளோ வெயிட் இருக்கீங்க
நா ஒரு ஐம்பத்தி அஞ்சு
நா எழுவது இருக்கங்க
அதனால நீங்க என்னோட வெயிட்டுக்கு வர்ணுமா
ஆமாங்க எப்டிங்க மெயின்டென் பண்றீங்க நாங்க சாப்டாம இருந்தாலே ஒடம்பு ஏறு து சாப்டாலோ ஒடம்பு ஏறுது காத்த சுவாச்சுசாலோ ஒடம்பு ஏறுது ஒண்ணும் பண்ணாமயே ஒடம்பு ஏறுதுங்க
எனக்கு என்னன் தெர்ல நா அந்த அளவுக்கு சாப்ட மாட்ட ஆனா சாப்டுவ
நானுஸ் சா எங்கா எப்டிதம்மா எ தங்கச்சி எங் அக்காக் குடுத்தா நா நல்லா சாப்புடுவ குக்குனா ஒத்துப்ப நல்லா சாப்புடுவ மத்த வேற எங்கியுமே அவ்ளோ சாப்புட மாட்ட அது ஏன் தெரியாது அவங்க ரெண் எடுப்பது குடுன்னா மட்டு எறங்கறதே தெரியாது
ஓஹோ ஓகே ஓகே அவங்க ரெண்டு பேத்தி அவங்களுக்குளுக்கு ரொம்ப புடிக்குமா
ஆமா ரொம்போ புடிக்கு
ஏ ரொம்போ புடிக்கு
தெர்லங்க சின்னதுல இருந்தே கூடயே இருந்து பழித்து எடுத்துட்டே இருப்பாங்களா அந்த இதுல பழகி போச் சின்னதுல இருந்து கூடயே இருக்குறதுனால
ஓஹோ உங்களுக்கு உங்க ஆள் புடிக்குமா உங்க அக்கா தங்கை
எனக்கு ஆள் இல்லங்க
உங்களுக்கு ஆல் இருக்குன்னு எனக்கு
இல்ல இல்ல இல்லங்க அப்டி இருந்தது பிரேக்கப் ஆயிருச்சுங்க அப்புறோ வந்து பிரேக்கப் ஆனக்கப்புறோ எல்லாரு எங்க வீட்ல கசின் வெச்சு பேசிட்ருந்தாங்க ஆனா யாருக்குமே தெரியாது எங் கஸ் துனுவ நா இன்னு பேசறதே இல்லன்னு சீரியஸாங்க கமிட்டட்னா நாளா எப்போ வந்து வாய மூடிட்டு வந்துரு பங்க ம் இல்லைன்னா நான் வேற ஒரு பையன்ட்ட பேசிட்டு அந்த மாரிலா இருந்துருப்பேங்க நா கமிட்டடு இல்லங்க அதனாலதா இப்ப
சேரிங்க
உங்களுக்கு ப்ரொப்போஸல் எதா வந்திருக்காங்க இதுவரி ஒன்னுமே வந்தது இல்லையா
ஆஹா வந்ததுல்ல
உங்க அக்காவுக்கு
தெரியலங்களே அவங்கிட்ட தா தெரியணும்
ஒங்க அக்கா இதுலா சொல்ல மாட்டாங்களா உங்கள்ட்ட அவங்க ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா வந்தாங்க
ரெண்டுங்களுமே பிளே பாய் தா என்ன பண்றது
எப்டிங்க சொல்றீங்க பிளே பாயினு அவங்களுக்குனு ஒரு மனசு இருக்கும் இல்லங்க
பிளே கேள்னா சும்மா வெளயாட்டுக்கு சொல்றன் அந்த மாரி இல்ல ம் எப்டி சொல்றது எல்லாத் திரி பேசுவாங்க அவ்ளோதா
ஆ ஃப்ரண்ட்லியா பேசுவாங்கங்கிறீங்க
ம் ஆமா
ஓகே ஓகே ஓகே நல்லது தான காண்டக்ட் தெரிஞ்சி வச்சிக்கிறதுல பிசினஸ்கு யூஸ் ஆகும்ல
ஆ பிஸ்னஸ் மட்டு தான் யூஸ் ஆகும்
சி வச்சிருக்கீங்களா அது கான்டக்ட் தான முக்கியம் இப்ப அவுங்க பேசம்போது அவுங்களுக்கு காண்டக்ட் கடை கும்ல
கரெக்ட்டு தா நீங்க சொல்றது கரெட்டு தா அதா அதுக்கு மட்டும் பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும் சொல்றன்
ஆமா ஆனா இப்ப ஓவர் ஆக்ட் பண்டிஜர் த்துக்கட
ம் ம் ஓகே ஓகே அப்புறோ வாழ்கையில எப்பிடி போய் ட்ருக்கு
போதுங்க அது ஒரு வழியில போது அது ரைட்ல போது நா லெஃப்ட்ல போறே அவ்ளதாங்க அது கூட போனது பிரச்சனை கூட்டுனி
அப்பிடி உங்களுக்கு என்ன பிரச்சன வந்துச்சி இப்போ
எனக்க சொன்ன இல்லங்க எல்லா பிரச்சனையு வந்துருக்குன்னு
ஏதோ ஒரு பிரச்சன வராம அது இருக்கனுல்ல சொல்லி எதோ ஒரு பிரச்சன
சின்ன பசங்க காலேஜுக்கு போனங்க ஃபர்ஸ்ட் இயர்ல போனே ஒரு பைய அவனா வந்து என்னை ப்ரப்போஸ் பண் லவ் பண்றேன்னா காலேஜ்ல ஒரு பங்க்ஷன் வந்துச்சுங்க அதுல என்ன பண்ணிட்டாங்க அந்த பைய வந்து ஏ கிளாஸ் பைய ஏன்ட்ட பேசறா சொல்லி அவன புடிச்சி அடிச்சி அப்பியே பிரச்சனா ஆக்கிவுட்டானுக்க நா என்னங்கங்க பண்ணே எதுவுமே நா பண்ணல ஆனா எல்லாரு வந்து என்னைத சொல்றாங்க ஒன்னாலதா அவுங்க சண்டையாச்சி ஒன்னாலதா அப்பிடியாச்சி இப்பிடியாச்சி நா என்ன பண்ணேன் எல்லாரு என்னை பாக்குறாங்னு எனக்கு தெர்லங்க ரெட் நாளா முன்னாடி ஒரு பைய கூப்ட்டாங்க காலேஜ்ல காலேஜ்ல ஒரு கேம்ப் ஆனால ரெண்டு நாள் கூப்புடுட்டு இருக்காங்க அவ கூப்புட்டு நோபல்ன்னு ஒரு கேம்ப்புங்க இந்த பஞ்ஜி ஜம்பிங்க அந்த மரில்லா இருக்குங்க ஆம் பஞ்சி ஜம்பிங்கனா அப்பிலா ரோப் மல் நடக்கறது ர ர ரோ ரோப் நாங்க நடக் க்கணு இந்த கன் ஷூட் டே
ஓ அந்த மாதிரி எல்லா இருக்குமா அதுல நீங்க பண்ணீங்களா
ஸ்னல் கன் எடுத்து ஷூட் பண்ணி பாத்தங்க ஐ மீன் ஒரிஜினல் கன்னா ஃபயர் கன் இல்ல அது பேர் என்ன சொன்னாங்களே ஏர் ரைஃபிள் இது ஒன்னு ஸ்போர்ட்ஸ் கண்ணு அப்படின்னு எங்கேயுமே ட்ரெய்னிங் தர மாட்டாங்க எங்களுக்கு ஒவ்வொரு ஃபைப்ளட் சான்ஸ் குடுத்தாங்க அந்த பையே கூப்பிட்டு உங்க உ என்ட்டே வந் ன உங்கள ட்ரை பண்லான் இருக்கங்கறாங்க என்டே ஆ லவ் பண்லான்ட் இருக்க அப்டி என்டெ கேட் சொல்றாங்க
ஒரு நிமிஷோ எங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு கூப்பிட்றே
ச